வணக்கம் கேட்டுக்கறேன்
புரியலங்க
ஆமா
வாய்ஸ் ரொம்ப ஸ்லோவா கேக்குது
ஒரே காத்து சவுண்டா இருக்கு ரொம்ப ஸ்லோவா கேக்குது
வாய் கிட்ட வச்சு பேசுங்க ஒண்ணுமே கேட்கல காத்து சவுண்டு தான் கேக்குதுஎனக்கு
கே இப்ப கேக்குதாஹ என்ன பண்றிங்க என்ன பண்ணிண்ணு இருக்கீங்க
நான வந்து ஒரு நேரம் என்னோட தம்பி கூட பேசிகிட்டு இருந்தேன்
உங்களுக்கு தம்பியா ஓகே ஓகே இப்ப என்ன பண்ணினு இருக்கீங்க எதோ தட்டின்னு இருக்க மாரி இருக்கு
இல்லைநான் எதுவுமே தட்டல
சமைக்கிறீங்களா சாப்புறீங்களா
நானா வந்து சாப்டுடேன் சமைக்கல்லாம் எதுவும் செய்யல
செரி செரி
ம்
புரியல நீ புரியல
உம் வாய் ஸ்லோவாவேகேட்க மாட்டுனக்கு
இதுக்கு இருக்கிங்ளா
ஆஹ் கே அஹ் கே கேக்குது சொல்லுங்க
வாய்சே கேட்கல மேம் எனக்கு
இப்பொழுது கேட்டுக்கிறதா
ஆங் கேக் கேட்கிறது
ம் இப்ப வந்துட்டு
சொல்லுங்க உம் பண்ணலாங்க
இப்ப கேடக்கிறா ம் ஸ் ம் ஸ் சொல்லுங்க சொல்லுங்க என்ன செஞ்சுன்னு இருக்கீங்க நீங்க என்ன புட்என்ன உணவு நல்லா செய்வீங்கன்னு கேட்டேன் நானு
ஓ அப்டியா நான வந்டு சிக்கன் ஆ கோழி நூடுல்ஸ் தெரியுமா
கோழி நூடுல்ஸ்
சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் அது நல்லா செய்வேன் நானு
அது அது அ அது
உம் இல்ல உ புரியல புரியல
இப்ப கேக்குதா
ஆஹ் இப்ப கே இது இந்த மாதிரியே பேசுறீங்கள வாய்ஸ் ரொம்ப
ஓகே ஓகே எப்படி செய்வீங்க அது
அதுவான் அஹ் நூடுல்ஸ் வந்துட்டு கடையில வாஹ் கடையில வாங்கிக்கணும்
ஓகே சரி ஆஹ்
அத வந்து தண்ணில அஹ் அதை வந்துட்டு ஆஹ் தண்ணில போட்டு நல்லத பாயில் ஆஹ் கொதிக்க விடணும் அதுல வந்துடு லைட்டா உப்பு போட்டு நல்லா
இருங்க இருங்க இருங்க ஓடாதீங்க இருங்க பொறுமையா சொல்லுங்க பொறுமையா பொறுமையா
உம் சரி சரி
பஸ்ட் என்ன செய்ய முதலில் என்ன செய்ய வேண்டும்
அஹ் முதல்ல வந்துட்டு என்ன பண்ணணும்மா அந்த உம் ஒரு பவுல் முறுக்கிய கடாய இந்த மாதிரி எடுக்கிட்டு அதுல வந்து தண்ணி ஊத்திட்டு ஒரு அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு அவங்களுக்கு அளவு தெரியாங்க அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி நூடுல்ஸ் போட்டு ட்டு லைட்டா ஆயில் கொஞ்சம் சேத்துக்கணும்
ஓகே சங்கி
ஆயிலும் உப்பும் கொஞ்சம் சேர்த்து அது நல்லா வேகவுடன்னும் ரொம்ப வே நல்லா வேக விட்டுட்டு அது வந்துட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு தணியா எடுத்து வச்சிடணும்
ம் சரி
வடிகட்டி எடுத்து வச்சர்ணும் அதுக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் வந்துட்டு அஹ் வெங்காயம் ஆஹ் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வைக்கணும் அஹ் எல்லாமே நீட்நீட்டாவே கிடக்கும் எத்தனை வெங்காயன ஒரு மூணு மூன்று இல்லன்னா நான்கு அ வெங்காயம் வந்துட்டு நறிக்கி வைக்கணும் அப்புறம் தக்காளி
எல்ல அவர் ஆ எல்லார்
ஆமா ஆமா நிலவ் நிலா வடிவத்துல ஆஹ் அனைத்து உம் இங்க எப்டியும் அதே மாதிரி தக்காளிகளையும் நிலா வடிவில கட் பண்ணி வைக்கணும் ஒரு ம ஒரு மூன்று தக்காளிகள்
சரி
உம் அதுக்கப்புறமா வந்துட்டு கோஸ் இருக்குல்லங்க
ஓ அதுவும் போடனுமா
ஆமானு நீ போடும்
ஓ சரி வேனும் சரி
நம்மளோட இஷ்டம்தான் போட்ட நல்லா இருக்கும் கோர்ஸ் வந்துட்டு நல்லா குட்டி உம் குட்டி குட்டியா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும்
சரி
அப்புறமா வந்துட்டு கேரட் கேரட் கேரக்ட் இரு அதையும் நாம்
உம் கேரட் உம்
உம் அது சின்ன சின்னதா பீன்ஸ்சும் போடலாம்
பீன்ஸ்மா
ஆ ஆமா பீஸ் போடுற இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில வந்துட்டு எண்ண உத்தி கா கடுகு கடு கடுகு போடுறது நம சும்மா போட வேண்டானுதான் நினைக்கிறேன்
ஆ தெரியுதா உஹம் உஹ நீங்க போடும் போது கடுகு போட்டீங்களா நீங்க
இல்ல இல்ல இல்ல எ கடுப் போட மாட்டன்னு நெனைக்கிறே ஓட மாட்டே என்ன ஆ என்ன ஊட்டிட்டு ஆ அ அ முட்டை முட்டைகள் இருக்குக்கா முட்டை ஒரு ரெண்டு முட்டை இரண்டு முட்டைகள் இரண்டு முட்டைகளை வந்துட்டு ஆஹ போது உனக்கு தேவன்னா வேண்ணா அத சேத்துக்கலா இரண்டு முட்டைகளை வந்துட்டு அதுல முட்ட உடைச்சு ஊத்தனும்
சரி
ஆ ஊ ஊத்தி நல்லா அப்டியே அது அப்டியே தனி தனியா வரும் நல்லா நல்லா வெந்துரு வெந்ததுக்கு அப்
நல்லா களறி விடணு
ஆ கெளறி விடணு அதுக்கப்பறமா வெங்காயோ போடணு வெங்காயம்
அந்த முட்டைய வந்து அந்த முட் முட்டைய வந் எவ்ளோ இருங்க முட்டைய நா பிரியாணி வந்து வெக வச்சு தனியா வச்சு உம்
தனியாவு தனியாவு வச்சு நம்ம செய்யலா அது கூடயே கூட நம்ம
அது கூடயே இது அது கூடயே போட்டா உனக்கு வெங்காயோ வேகாதே அத தனியாதா எடுத்து வைக்கணு
ஆ ஆ நா வந்து ட்டு வெங்காயோ கூடதா சேந்து போடுவே
ஃபஸ்டேட் வெங்காயோ போட்டா வெங்காயோ வதங்கு ஓ முட்ட
ஓ ஓ ஓகே நா வந்து நா நா வந்து தேவைப்படுறாங்க
செரி செரி சொல்லுங்க சொல்லுங்க
ம் அதுக்க வெங்காயம் போட்டு நல்லா வடக்கிட்டு ஆ அதுக்கப்பறம் வந்துட்டு தக்காளி போடும் கூடாது நான தெரியாம சொல்லி ஆ தக்காளி உடு
செரி செரி செரி செரி
தேவன்னா நம்ம போட்டுக்கலாம் தக்காளி என்னா போட மாட்டேன் அதுக்கப்பறமா வந்துட்டு நம்ம கட்ப்பன்னா நாம அரிஞ்சு வச்சு கட் பண்ணி அ கேரட் பீன்ஸ் அ எல்லாத்தையும் போட்டு நல்லா தனி தனியா போட்டு அல்லா வதக்கி இருக்கும் ஆ கோஸ் அதெல்லாம் போட்டு அந்த
பஸ்ட் எண்ணெய் ஊத் முதல் பஸ்ட் எண்ணெய் ஊத்தி அதுக்கப்பறம் வெங்காயம் கோசு கேரட்டு் பீன்ஸ் யெல்லாம் போட்டு வதக்கணுமா
முட்ட முட்ட போட்டுட்டு அதுக்கப்பறமா அது எல்லாமே பண்ணும் முட்டைஅப்புறம் வெங்காயம் அதெல்லாம் போட்டு அது எல்லாமே கொஞ்சம் வேகணும் அப்டின்னு ம் லைட்டா மேம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம்
ம்
நல்லாது அந் ஆ தேவயான அளவு உப்புப்பு உப்பு சேர்த்து அந்த நல்லாது அந்த அந்த காய்கறி எல்லாம் வே வேகுர வரைக்கும் ஆ நம்ம வந்துட்டு நல்லா கலறி இப்பட இருக்கணும்
ஆ
கலரிகிட்டே இருக்கு போது அதுக்கப்பறமா நம்ம சிக்கன் வாங்கி வெச்சிருப்போம்ல கடயில
ஆ சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி மூன்று வாட்டி கழுவி ஊத்திட்டு ச அதுக்கப்பறமா அத நல்லா கட் பண்ணிந்துச்சு அதுல வந்து
கழுவிங்களா
உம் ஆமா
ஆ மஞ்சதூள்
கல் மஞ்சள்த்தூள் தான் போட்டு கழுவனும் ம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவனும் அதெல்லாம் போட்டு கலரிட்டு அதுக்கப்பறமா
அது சோயா சாசு சோயா
சோயாசாஸ் அது அதெல்லாம் நான சேர்க்க மாட்டேன்ங்க சேர்பாங்க நான அது சேர்க்க மாட்டேன்
ஒரு தனி சுவைும் ஆ
நான வந்து இந்த தக்காளி சாஸ் அதுதான் சேர்ப்பேன்
தாக்காளி சாஸ் சமையல் கொஞ்சம் காரமா இருக்குல்ல
ஆ அதுக்கு மிளகு தூளும் கொஞ்சம் போடுவாங்க
ஆ மேலத்துது பீரகு அதுன் பீரகு என் இ போ
புரியலங்க
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
ஆ மிளகுத்தூள் போட்டு நல்லா கதறி எடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் சிக்கனை வந்துட்டு அ சிக்கன் மசாலா பொடி இருக்குங்க வறுப்பாங்கல்லாம் அந்த போடுறன் அது போட்டு நல்லா ஒரு ஒன் ஒன்னு ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு அது வந்துட்டு
நான் கால் பண்றேன் அப்பறம் நாம
ஆ செரி